ஹலோ
கேக்குதுங்களா மேடம்
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
அதா மேடம் நா வந்து உங்கிட்ட என்ன சொல்ல வந்தே அப்டின்னா மா இந்த சிலதுலா வந்து இந்த வீட்ல இருந்தபடியே வேல செய்றாங்கல்ல அத அது அது இதெல்லா வந்து நமக்கு சில டைம் வந்து நம்பிக்கையே வர்றதில்ல ஏனா வந் வந்து நம்ப தப் ப்பான ஒரு பின்தொடர்தலை தொடர்ந்துன் போறதுனால நம்ம வந்து தப்பான கைடன்ஸ் னால நம்ம நெறைய விஷ்யம் வந்து தப்பா நடக்குது ஆனா வந்து நம்ம வந்து சில பேர் வந்து ரெஃபரன்ஸ் அந்த மாரி நமக்கு தெரிஞ்சவ்ங்களா இருக்கும் போது அது நல்லதா நடக் கு ரீசெண்டா வந்து நா எ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒன்னு கேட்டே எப்டினா இப்ப இந்த அமேசான்லா இருக்குதுங்ள இந்த மாரி ஆன்லைன் பிளாட்ஃபாம் ஆ அந்த ஆன்லைன் பிளாட் ஃபாம்ல இப்ப நம்ம வந்து எதோ ஒரு பொருளு நமக்கு வேணு அப்டின் சொல்ட்டு நம்ம ஒரு ஆடர் போட்றோ
ம்
வச்சுக்கோங்களே நம்ம அந்த மாரி ஆடர் போடம்போது அந்த பொருளு வந்து பிளேஸ் ஆடர் அப்டின் சொல்லட்டு நமக்கு வரும் இல்லையா
ஓகே ஹ
வந்து நம்ம பிளேஸ் ஆடர் பண்றதுக் கூட நம்ம வந்து உள்ள அது ஒரு வேலையா நமக் கிருக்கு அந்த மார்லா நெறைய வேல இருக்கு மேடம் நம்போ கடல் அளவுக்கு நெறைய வீட்லருந்தே பண்ற மாரி வேலைகள்லா இருக்கு நம்ம அதெல்லா தேட்னா நம்ம கண்டிப்பா அது எல்லாமே கெடைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன் சொல்றே
ம் ம் இப்ப வந்து சும்மா எதனா ஒரு ஒரு பார்ட் டைம் அப்டி அப்டினா ஓக் கே ஏனா வந்து இது வந்து இப்ப ஒரு சம்பாரிக்கிற வயசு இல்ல இது வந்து கொஞ்ச என்ஜாய் பண்ற வயசு
அப்பிடிங்களா இது உங்களுக்கு எத்தன வயசுங்க
இது எனக்கு டுவென்ட்டி ஃபைவ் ஆகுது
ஓஹோ ஓகே ஓகே
இது வந்து இப்ப இப்போ நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் வீட்ல இருக்கும் போதுதா நம்மளால கொஞ்ச என்ஜாய் பண்ணிக்க முடியு
பட் ஆனா வந்து சி இது வந்து நமக்கு வந்து சின்ன வயசு நமக்கு வந்து நார்மலா நம்ம எதாவ்து இன்கம் ஹேர்ன் பண்ணோனா நமக்கு எதாவ்து நமக்
ஓகே ஓகே நா எனக்கு ஆ இல்ல இல்ல நா அப்டி சொல்ல வல்ல இப்ப நம்ம ஒர்க் போயிட்டு வரோ நடுவுல ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றோ ஆ ஓகே அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலா திரும்பவு நம்ம அகைன் இன்னொரு பார்ட் டைம் இன்னொரு பார்ட் டைம் இன்னொரு பார்ட் டைம் இப்ப நம்ம பேக்கிரி அந்த மாரிலா நம்ப இது பண்ண பேக்கரில போறது துணி ஷாப்பிங் போ ஷாப்ல போய் ஒர்க் பண்றது அப்டிலா எதா நம்ப ஆ ரொம்ப கஷ்ட அது அ இது அது நம்ம ஒடம்பு ஏத்துக்காது நம்ம மனசு ஏத் த்துக்காது நம்ம ஒழைக்கிற வயசு கெடையாது இப்ப நம்ம நம்ம லிமிட்டடா நமக்கு ஒ ஒழைக்கிற வயசு இது
ஆமாம்மா அந்த மாதிரி வேலலா வந்து நமக்கு எல்லாருக்குமே சொல்றே பேசிக்கா கேர்ள்ஸ்க்கு வந்து செட் ஆகாது நார்மலா அவ்ங்க ஒரு ஒர்க்கு போறாங்கனா வீட்லருந்து இந்த மாரி விஷ்யங்கள்லா சில விஷ்யங்கள் பண்றது அவ்ங்களுக்கு அது கொஞ்ச பெனிஃபிட்டடா இருக்
இப்ப நீ இப்ப நார்மல் உமனா இருக்க நார் நார்மல் கேர்ள்ஸா இருக்கும் போது இப்ப நமக்கு ஓகே ஆனா விமன் ஆயிட்டோனா ஒரு ஒர்க்கிங் உமன் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புற மேரேஜ் ரூமன் ஆயி ட்டுனா நமக்கு அது கஷ்டந்தா
ஆனா இந்த மாரி விஷயங்கள்லா கொஞ்ச ஈஸ வேலைகள் பாக்கும்போது அது வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கும் போது வீட்ல சமயோ சில சம சமயோ ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு கன்வீனியன்ஸ் ஆன டைம்ல பண்லால்ல அந்த மாரி அதுக்கெல்லா இது கண்டிப்பா உதவியா இருக்குன்னு சொல்லலா
ம்
ம் ஓகே நீங்க வந்து வேற எதனா மரங்கள் பத்தி பேசலாமா இல்ல வேற என்ன சொல்றீங்க
மரங்கள் மரங்கள்தா பத்தி இப்ப பேசுலாமே
வேற வேற எதாவது கேள்விகள் எதனா கேட்கணுமா மேடம்
ம் டி என் பி எஸ் எக்ஸாம்லா எழுதி இருக்கீங்களா
ஆ எழுதிருக்கேன் மேடம் பட் ஆனா வந்து எனக்கு அது எப்படி நா அத சொல்றதுன் தெரி இல்ல எனக்கு வந்து அதுல நம்பிக்கை வந்து கொஞ்ச குறை குறையுது மேடம் லைக் அந்த எக்ஸாம்ஸ்லா எப்படி அவுங்க வந்து பிளேஸ் பண்றாங்க காசு காசு இருந்தாதா அதெல்லா பண்ண முடியுமா இல்ல டேலண்ட் இருந்தாலு அத பண்ண முடியுமா அப்டின் ற ஒரு சில டவுட்லா எனக்கு இருக்கு மேம்
அது டால டேலன்டட் இருந்தா நீங்க அது வந்து அதிக உழைப்பு இப்ப நம்ம வந்து விவசாயத்தில எப்படி நம்ம அதிக உழைப்பு நம்ம போட்டால் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா வருதோ அந்த மாரி டி என் பி எஸ்ல நம்ம அதிக உழைப்பு அதிக படிப்பு எல்லாமே நம்ம அதிகமா போடணு இருந்து நம்ம போட்டு நம்ம லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணா மட்டுமே நமக்கு அது ஃசுவர் ஆகு
ஆமா மேடம் கண்டிப்பா நம்ம வந்து அது அதுக்குன்னு காசு குடு க்கனு பட் இருந்தாலு நெறைய பேர் வந்து ஏழ்மையான பசங்கள்ல்லா ஜெயிச்சாங்க அதுல வந்து படிச்சு எழுதி சீட்டு வாங்கியிருக்காங்க நறைய நியூஸ்ல எல்லா கூட நம்ம பாத்தோ
லாக்ஸ்ல ஒன் ஒன்னார் டூ அந்த மாரி இருக்கு லாக்ஸ்ல டூ அவர்ஸ் டூ மெம்பர்ஸ் ஒன் மெம்பர்ஸ்
ம் ஆனா வந்து இப்ப வந்து இப்ப வந்து நியூ சிலபஸ் படி பாத்தோன்னா நெறைய வந்து கொறைச்சிருக்காங்க மேடம் நெறைய அவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து கடல் மாரி படிப்போ பட் இப்ப அப்படி கெடையாது இப்ப வந்து ஒரு குளம் மாரிதா படிக்கிறோ அந்த மாரி இருக்குது இப்போ ரீசெண்டா வந்து நா பாத் தே எல்லாமே கொறைச்சிருக்குறாங்க மேடம் அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணு பட் ஆனா என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து ரீசண்ட்டா எதுமே படிக்காம நார்மலா போய் எழுதுனா ஆனா பாஸ் ஆயிட்டா பட் ஆனா வந்து கட் ஆஃப் மார்க்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த கட் கட் ஆஃப் மார்க் வந்து அவளால எடுக்க முடியல ஆனா பாஸ் ஆயிட்டா எதுமே படிச்சது இல்ல தானா தமிழ் நல்லா அவளுக்கு வரு அந்த மாரி இப்ப வர்றதுல்லா எக்ஸாம் ஈஸியா இருக்கு நம்ம போய் அட்டன் பண்ணி பாக்கலா மேடம் அந்த மாரி எக்ஸாம்ஸ் எல்லா
ம் செரி கண்டிப்பா கண்டிப்பா
கிளிக் ஆகுமா அப்டின்றது தா நமக்கு தெரியாது
எழுதுவோ எழுதுறத எழுதுவோ ஓகேயா
கட் ஆஃப் மார்க் ஒன்னு இருக்குதுல அந்த மார்க்ல வந்து போயிடுது பட் ஆனா இந்த மாரி ஜஸ் ட்டு பாஸ் ஆனவங்க கூட இந்த லேக்ஸ் கணக்குல பாசு அப்டின்னு ஆய்ட்டாங்கன்னா லேக்ஸ் கணக்குல காசு குடுத்து அப்டியே உள்ள போயிருறாங்க ம் ம்
ஓ
அப்டியு நெறைய விஷயம் நா பாத்திருக்கே என் ஃப்ரெண்டே ஒரு பொண்ணு நார்மலா எதுமே படிக்காம எந்த இதுவு போகம அப்டியே பாஸ் ஆயிட்டா அந்த மாரி இருக்குறது தான்
சேரி
ம் உங்களுக்கு எதனா டி என் பி எஸ சி எக்ஸாம்ல்லா இட்ரெஸ்ட் இருக்குதா
ஆ எனக்குகெல்லா டி என் பி சி னா அதுல ஃபுல்லாவே தமிழ் தமிழ் தா நெறைய மார்க்கு நினை இன்னு ஹண்ட்ரட் மார்க் தமிழ் தானு நெனைக்கிறேன்
ஆமா ஆமா டூ ஹண்ட்ரட் மார்க் டூ ஹண்ட்ரட் மார்க்கு மேடம் ஹண்ட்ரட் கொஸ்டின் நெனைக்கிறே இல்ல இல்ல ஆ
மொத்தமா டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தமிழ் செவன்டி ஃபைவ் நானா தமிழ் தா அதிகம் இப்ப ஒரு மா அது ஒரு இரநூறு இருக்குன்னா அது தமிழ் தா அதிகமான மார்க்கு
ஆமா மேடம் ஒரு எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு வந்து அ இருவத்தஞ்சு வந்து கணக்கு வரும் மேடம் எழுவத்தஞ்சு வந்து இந்த மாரி பொது அறிவியல் அந்த மாரி வரும் நூறு வரும் தமிழ் வந்து இரநூறு வரும் எரநூறு மொத்தம் முன்னுறு மார்க் வரும் மேடம்
அதனால அதுல அது என்ன எழுதவே ரொம்ப புடிக்கு எனக்கு
ம்
நம்ம நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலா நம்ம இன்னும் படிக்க படிக்க ஏன்னா நம்ம ஒர்க் சம்பந்த பட் ப்ப நம்ம படிச்சதுக்கு ஏத்த நம்ம ஒர்க் நம்ம பண்ணல இந்த மாரி நம்ம படிக்க படிக்க இன்னு குரோத் ஆகு
ம் ம் கண்டிப்பா மேடம் அது வந்து குரோத் ஆகு அதுக்கப்பறோ உங்களுக்கு இந்த மாரி கேக் செய்றது பேக்கிங் இதெல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா
எனக்கு வந்து சொல்லப்போனா எனக்கு இந்த கொழம்புல்லா செய்ய எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கெடையாது கொழம்புனா நே நார்மலா செய்வாங்கள டெய்லி ரொட்டின் சாம்பார் கார குழம்பு ரசோ இதெல்லா எனக்குலா இன்ட்ரெஸ்ட் சுத் த்தமா கெடையாது சமைக்க புடிக்கும் ஆனா எனக்கு ஃபுல்லாவே இந்த மாரி கேக் க்கு ஆ இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐடம்ஸ்சு மத்தபடி ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரிதான் எனக்கு சமைக்க புடிக்குமே தவிர மத்தபடி எனக்கு இந்த மாரி சமையல்லா எனக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா எனக்கு கொழம்புல்லா செய்ய புடிக்காது
ம் பேக்கிங் இந்த மாரி கேக்ல்லாம் பேக் பண்வீங்களா மேடம் நீங்க
ம் பனானா கேக்கலாம் நா செஞ்சிருக்க நல்லா ஓரளவுக்கு நல்லாதான் வந்ருக்கு
ம் ம் வேற வேற எதாவது வேற எதாவுது இருக்கா மேடம் பேசுறதுக்கு எதாவது உங்களுக்கு உங்களுக் புடிச்ச ஒரு மூணு படங்கள் சொல்றீங்களா ரொம்ப புடிச்ச ஒரு மூணு படங்கள்
ரொம்ப புடிச்ச ஒரு மூணு படமா ரொம்ப புடிச்ச படனு டக்குன்னு கேட்டா ஞாபக வராது
ஒரு இல்லன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படோ பாத்த அந்த ரொம்ப இன்ட்ரஸ்ட்
நீங்க ராட்சசன் ராட்சசன் பாத்துருக்கீங்களா ஆ அது எத் எத்தனைட்டோ பாத்தாலு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்த மாரியே இருக்கு
ஆமா ஆமா அது ரொம்ப த்ரில்லரா இருக்கு ஆனா
ஆமா ராட்சசன் படோ நல்லா இருக்கு கில்லி படமு அதே மாரி தா எத்தனைட பாத்தாலு பாத்துனே ஒரு மாரிய சாங்ஸு இன்ட்ரெஸ்ட்டா அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு கில்லி படமு
ரீசென்ட்டா கூட மேடம் நா கூட ஒரு லெவன் சொல்ட்டு ஒரு படம் பாத் த அது கூட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து
அந்த மாரி ஒரு த்ரில்லிங் மூவி அதெல்லா நல்லா இருக்கு
அதுவு இல்லாம அந்த மூவியில வந்து எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்டு வந்து மைனூட்டா பண்ணிருந்தாங் க மேடம் அதுல அந்த ட்வின்ஸ் வந்து அத்தன ட்வின்ஸ் அவங்க எங்கெருந்துதா தேடி புடிச்சாங்கன்னே தெரியாது அந்த ட்வின்ஸ் வந்து அந்த ஒரு பாட்டு வரும்போது அத்தன ட்வின்ஸ் எல்லாருமே உண்மையா காட்டுவாங்க அவுங்க வந்து எல்லாருமே ஆடிஷனுக்கு வந்தவுங்க அந்த ஆடிஷனுக்கு வந்த எல்லா ட்வின்ஸுமே அதுல கா ட்டு வாங்க அவுங்க ரொம்ப நல்லாருக்கு அது அந்த கான்செப்ட் அதுல அதுக்கப்புறோ பாத்தீன்னா எனக்கு புடிச்ச மூவி வந்து கொஞ்சோ ஓல்டு மூவில பாக்கும்போது இந்த ராஜா ராணி மூவி இரு க்குல அந்த அந்த அந்த ராஜா ராணி மூவி ஓல்டு மூவின்னு பாக்கும்போது அது புடிக்கு இந்த த்ரில்லர்ன்னு பாக்கும் போது இந்த லெவன் படோ இப்ப சொன்னீங்கள
ஆமா
அதுக்கப்புறோ கொஞ்சோ ஹியுமானிட்டியா பாக்கும் போது டூரிஸ்ட்டு ஃபேமிலின்னு ஒரு படோ அது வந்து நாங்க லாஸ்ட் டா தேட்ர்ல இப்ப லாஸ்ட்டா தேட்ர்ல பாத்த படோனா அ இதா சொல்லா டூரிஸ்ட் டு ஃபேமிலி ஆ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நா அதுக்கப்புறோ என்னா தேட்டர்ல பாத்திருக்க தெறி படோ பாத்திருக்க தேட்டர்ல அதுக்கப்பறோ ம் அப்புறோ டுவெண்ட்டி ஃபோர் படோ ஆனா அது வந்து நடந்ததையே திரும்பி திரும்பி சொல்ற மாருக் கு டுவென்ட்டி ஃபோர்ல ஏனா வந்து அந்த படத்துல வந்து இந்த டைமிங்ஸ் வச்சுதான அந்த படமே ஃபுல்லா இரு க்கு எனக்கு நல்லா இப்ப கூட ஞாபகோ இருக்கு மேடம் ஒரு இன்சிடென்ட் டு என்னன்னா டுவென்ட்டி ஃபோர் படோ பாக்கும் போது நாங்க ஃப்ரென்ட்ல ஒக்கான்ட்ருக்கோ பேக்ல ஒருத்தர் ஒக்கான்ட்ருந்தா ரு ஒக்கான்ட்ருந்திட்டு இது என்ன இது தப்பா போடுறாங்க போட்டதே திரும்பி திரும்பி போடுறாங்க இதுல எதனா பிரச்சனையா அப்டின்னு சொல்ட்டு கேட்டுட்ருந்தாரு அது வந்து ஒரு ஃபன்னான மூமெண்ட்டா இருந்துது எனக்கு ஏனா வந்து அந்த படத்தலுயே வந்து ரீவைன் பண்ணி காட்டுவாங்க நமக்
ஏனா அது வந்து அவ டைமிங் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறான்ல அதனால அது ரீவைண் பண்ணி பண்ணி ரீவைண் பண்ணி பண்ணி
வந்து அந்த கான்செப்டே புரியல ஆக்சுவலா அந்த கான்செப்டே புரி புரியாம அவர் வந்து ஏ இந்த படத்த திரும்பி திரும்பி போடுறாங்கன்னு சொல்ட்டு பேசிட்டுருந்தாரு
ஓகே ஓகே மேம் ஒரு சேரி ஓகே நம்ம அடுத்த எப்பனா பேசலா மேம்
ஓகே ஓகே மேடம் ஓகே
யாரு பண்ணா காலு